ஆ தோழி
இனிய வணக்கம் தோழி என்ன பண்றீங்க தோழி நீங்க என்ன பண்றீங்க தோழி
என்னங்க தோழி
சும்மாதா தோழி நீங்க என்ன பண்றீங்க தோழி
ம் வீட்டுலதா இருக்கே தோழி
தோழி சாப்டிங்ளா தோழி
ம் சாப்புணு தோழி இனிமேதா ஒரு மணிக்குதா தோழி இப்போ வந்து பொதுவா ஒரு டாபிக் பேசலா வீட்ல வந்து இப்ப நம்ப வந்து படிச்சிட்டோ வீட்ல வந்து நம்ம லேடிஸ் இருக்கோ பாத்தீங்களா படிச்சு படிச்சு இருக்கோ ஆனா வந்து வேலைக்கு போ முடியாம இருக்கோ அதுக்காக எவ்வளோ அந்த நம்மலோடைய அந்த வேலைக் போவாம எவ்வளோ கஷ்டமா இருக்கு நம்பளுக்கு ஆனா அது எதனால நம்ம வந்து சகிச்சினுு இருக்கோ
ஆமா எதனால படிச்சோன்னு கேக்குறீங்களா தோழி
நல்ல படிச் ச்சோன்னு சொல்லல எதனால நம்ப நம்போ குடும்பத்துக்காக அவ்ளவு பொறுப்பையு சுமந்துன்னு இருக்கோல்ல இப்ப நம்ம கொழந்தைங்கள பாத்துக்கணு அதனால விக்கணுன்னு அது எப்டி உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்றதுனால கேட்க வரே தோழி
சந்தோஷமா ஒரு பக்க இருந்தாலு கொஞ்ச வருத்தமாதா தோழி இருக்கு ஏனா நம்ம இவ்வளோ வருஷோ வன்ட்டு
ம்
இவ்வளோ வருஷ வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருப்போ அ நல்ல நல்ல மதிப்பெண்லா எடுடத்திருப்போ நல்ல வேலைக்கி எவளோ ஆசைப்பட்டிருக்கோ நம்ம ஒரு கனவோட இருந்திருக்கோ அதெல்லா வன்ட்டு இந்த ஒரு கல்யாணத்துக்குள்ள முடியிறது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு தோழி இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி அ நம்மளோட ஹஸ்பண்டு கொழந்தைகள் இதெல்லா பாக்கும் போது இப்ப மகிழ்ச்சியாவு இருக்கு ஆனா ஒரு சைடு வந்து இந்த வருத்த வந்துட்டு இருந்துடேதா தோழி இரு உங்களுக்கு நீங்க எப்டிங்க தோழி கையாளுறீங்க
ஒரு இப்போ வேலைக்கு போனும்னு இப்ப நெனச்சா தோணுது வேலைக்கு போயிட்டு வந் வேலைக்கு போனதுக்கு அப்புற நம்பள பசங்கள பாத்துக்க யார் யார் இருக்கா
ஆமாங்
நம்ப தானே பாத்தாகனு அவுங்களுக்காக தானே நம்ம இந்த லைஃப நம்ம ரன் பண்ணிட்டு போறோ அப்டின்றதுனால பேக்கு வாங்கற தாகுது அதனால முன்னாடி வச்ச கால திருப்பி எடுத்து பின்னாடி வக்கிற மாதிரிதா இருக்கு இப்ப ஒரு வாரம் போயிட்டு அதுக்கப்பறோ நிக்கறதுல நம்ப இப்ப யோசி டா யோசிச்சா இப்ப இன்னைக்கே போயிரனு வேலைக்கி அப்டின்னு தோணுது நம்ம போனதுக்கு அப் அப்பறோ கொழந்தைங்கள நம்ம சாட்டர்டே லீவ் உடுவாங்க சண்டே லீவ் உடுவாங்க இப்போ வேலையில வந்து நம்ம அத்தன நாள் லீவ் வாங்க முடியாதுல்ல வேற யாரும் பாத்துக ஆள் இருந்தாங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா ஓகே பாத்துப்பாங்க நம்ம போயிட்டு வந்துக்கலா அப்டின்னு சொல்லிட்டு இருக்லா நம்ம மட்டுதா இருக் பாக்கும் போது அத நம்ம தானே பாத்து ஆவணு அதனாலயே அதனால கொஞ்சோ யோசனையாதா இருக்கு
அதலா கெடையாது ரொம்ப கஷ்டமாதாங் தோழி இருக்கும் இந்த மாரி நம்மதா பாத்துக்கற சு பேசங்களே இருக்கோம் நம்மளாலயே வேக வேலைக்கு போக முடியாது
அப்பல்லாம் வந்து நம்பளவே எ என்னெல்லாம் எங்க அம்மா படிக்க வைக்கும் போதுல இருந்து என்ன பண்ணுவாங்க வேலைக் போய்டுவாங்க அக்கா பாத்துப்பாங்க அவுங்க எங்கள எல்லா வேலயு செஞ்சு வச்ட்டு சாப்பாடு சமையல் செஞ்சு வச்ட்டு கழனி வேலைக்கு போயிடுவாங்க நடுவு நட்றதுக் கு நாத்து பறிக்க அந்த மாரி வேலைகளுக் போயிடுவாங்க எங்க அக்கா பாத்துப்பாங்க நாங்க ஸ்கூல் போயிட்டு நாலு மணி வரலாங்காட்டியு அம்மா அம்மா வந்து வீட்ல இருப்பாங்க காலைல தூங்கி எழுந்த ஒடனே போய்டுவாங்க எல்லா வேலையு செஞ்சி வச்ட்டு இருட்டோட நம்ம வீட்டுக்கு வர ஸ்கூல் போயிட்டு விட் டுக்கு வரலாங்காட்டியு அம்மா வீட்ல இருப்பாங்க ஆனா இப்போ இப்ப இருக்கிற வேலையில என்ன பண்றாங்க நீ மார்னிங் மார்னிங் ஷிப்ட் வரணும் அப்பறம் டே ஷிப்டு வரணும் அதுக்கப்புற வந்து நைட் ஷிப்ட்டு போட்டற்றாங்கோ இப்ப நம்ப செய்ய வேண்டி வேலைங்க இந்த மாரி இருக்கு வேல நீ எந்த வேலைக் போனாலு மூணு ஷிப் டு வந்துதா அவணுன்றாங்க நம்புளுக்கு ஏத்த மாரி அப்ப இருந்தா மாரி இப்ப இல்லல்ல
ஆமாங் தோழி சில வேலைகள்லா இருக்கு இல்லங்களா ஆமா தோழி
அப்பாவும் வேலைக்கு போவாங்க அம்மாவ வேலைக்கு போவாங்க அம்மாவல முடிஞ்ச வேலைக்கு அவுங்க போவாங்க அப்பாவால முடிஞ்ச வேலைக்கு அப்பா போவாங்க ரெண்டு பேரு ஏம் பண்ணி அப்போ வந்து செலவு வந்து காசு வந்து அவ்ளோ செலவு ஆவல ஆனா இப்ப செலவு அதி கு ஆனா ஒருத்தவுங்க சம்பளத்துலதா நம்ப சமாளிக்க வேண்டிய நெலமையிலே நம்ப இருக்கறோ இப்ப விட்டு போனா ஒரு கொழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அது பெண் பிள்ளையா இருந்தாலு செரி அது ஆண் பிள்ளையா இருந்தாலு செரி அதனாலயே நம்ம என்ன பண்றது வேலைக்கு போணுமா ஐயயோ வேணா நம்ம வந்து இப்ப விட்டுட்டு போறோம் இந்த வீட்டுல யாரு எந்த குழந்தைங்க இருக்கறாங்க என்ன இருக்காங்கன்னுட்டு அப்ப வந்து நம்ம அப்பா அம்மா விட்டு போனா கூட ஐயோ அந்த வீட்ல குழந்தைய விட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் எல்லாம் வந்து பாப்பாங்க அவுங்கள விட்டுட்டு போயிட்டா சாப்பாடு குடுக்குறதோ என்ன பண்றதோ பாப்பாங்க ஆனா இப்ப இருக்கற நெலம அப்டி இல்லல்ல
ஆமாங் தோழி இப்போ வந்து அப்டிங்னா அப்போ வந்து நம்ம அம்மா அப்பால்லாம் பாத்தீங்கன்னா தைரியமா வந்து நம்ம வீட்ல விட்டுட் போவாங்க தோழி எல்லா பிரச்சனயு வந்து நமக் இருக்காதுங் ஆனா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கனா அப்டி தைரியமா விட்டுட் போகற நெலமைல இல்லைங் சொல்லிர்னுமா நம்மளோட சுத்தி இருக்கற அவங்கள யாரையுமே நம்ப முடியாத சூழ்நிலையில தான் தோழி இந்த காலம் இருக்கு அதனால வந்துட் ட்டு நம்ம பாத்துக்கிறக்கும் ஒருத்தவங்க இருந்தே ஆகணும்னு தோழி
அ அ அதனால என்ன பண்றது நம்போ படிச்ச படிப்பு தான் ஆனா இப் நா யோசிப்பேன் இப்ப வந்து நம்ம பசங்க பெரிய பசங்கலா ஆனதுக்கென்னமோ அறுவது வயசு எழுவது வயசு ஆவர வரையு நம்ப வேலைக்கு போணுன்ற நெலமை யோசிக்கிற ஆனா நம்மளுடைய உடம்பு கண்டிஷன் எப்டி இருக்குதுன்னு தெரியாதுல்ல நம்ம உடம்
ஆமா தோழி நம்ம நல்லா இருக்கும் போதே சேர்த்து வச்சுக்கிட்டாங்க தோழி இல்லை நம்ம பின்னாடி வந்து ட அத யோசிக்கு போது நமக்கு தெம்பு இருக்காதுங் தோழி இப்பவே யோச்சி வச்சி கிட்டாதா தோழி உண்டு
ஆமாங்க தோழி
ம்
வேற ஏதாச்சி டாபிக் இருந்தா சொல்லுங்க தோழி
மழைநீீர் சேகரிப்பு பத்தி பேசலாமா தோழி
ம் சரிங்க தோழி
ம் இப்ப இப்ப நம்ப புத்தகத்தெல்லா பாத்து இருப்போங்களே தோழி மழை நீர் சேகரிப்புனா வீட்டு இந்த வீடு வந்து மழை நீர் சேகரிப்பு தொட்டி வந்து கட்டணு அப்டின்னு சொல்லி புத்தகத்துலாலா பாத்து இருப்போ தோழி ஒரு சில வீட்லல்லா பாத்தீங்கன்னா அந்த வசதி எல்லா இருக்காதுங்க தோழி இந்த மழைநீர் சேகரிப்பு வந்து கட்ற கட்டுறக்குன்னான அந்த வசதிகள்லா இருக்காதுன்னு தோழி அப்ப நம்ம என்ன பண்ண என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வெளியே வந்து தண்ணி எல்லா வரு இல்லைங் தோழி நிறையா மழ தண்ணீர் எல்லா ஒரு இடமா பாத்து வரு இல்லைங் தோழி அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கெட்டு கொடோ இதெல்லா பாத்தீங்கன்னா வச்சி அந்த மழ நீீர் சேகரிப்பு வந்து அப்டி சேகரி ப்பாங்க தோழி சேகரிச்சி அந்த தண்ணிய வண்ட்டு நம்ம கொஞ்சோ நேரோ அப்டியே விட்டு விட்டாலுமே அந்த அழுக்கல்லா கீழ போயிரு தோழி நல்ல தண்ணி வண்ட்டு அப்டியே மேல இருக்கு தோழி அத மட்டு நம்ம த அத மட்டு தனியா பிரிச்சி எடுத்துட்டு நம்ம வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலா எப்டி இந்த மாரியே சேகரிக்கனு தோழி
நா என்ன பண்ணுவன்னா அ ஃபர்ஸ்ட்டு வர தண்ணிய விட்டுடுவே மழ ஃபாஸ்ட்டா பெய்யிதுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மேல இருக்கற தும்பு தூசு எல்லாமே போட்டுன்னு சொல் ட்டு விட்டுடுவே ஒரு பத்து நிமிஷோ இருவது நிமிஷோ விட்டுடுவே அத அடி ச்சில்லா தண்ணி அதெல்லா தள்ளற வரையும் விட்டுடுவே ஒரு பாத்தரம் எடுத்து போயி டைரக்ட்டா தண்ணி வர்ற மாரி மழ தண்ணி விழு விழுறா மாரி ஒரு பாத்தரம் வெளியில வச்சி ச்சிருவேன் மீதில்லாம் வந்து இந்த ஓட் ட்டுங்க மேல அந்த மாரி எல்லாம் தண்ணி ஊத்துங்க பாத்தீங்களா ஷீட்டுங்க மேல அதெல்லா அந்த தூசெல்லா போயிட்ட ஒன்னியும் தவளைங்க ட்ரம்மு அது எல்லாத்துலயும் தண்ணி புடிச்சிடுவே ஏன்னா கொஞ்சோ தூசு போயிட்ட ஒனனே கொஞ்சோ நல்லாதா இருக்கு தண்ணி அத புடிச்சிட்டு அதுக்கப்றோ பில்டர் பண்ணி பில்டர் வச்சி பில்டர் பண்ணி அதுக்கப்றோ வெள்ள மல்லு துணியா காட்டன் துணியா எடுத்துட்டு வந்து அதுல பில்டர் பண்ணி அப்ப கொஞ்சோ தெளிவாயிடும் தண்ணி அதுக்கப்றோ திரும்ப ஒரு வாட்டி அப்டியே வச்சா ஏதாச்சியும் தும்பு எதுவும் இருக்காது ஆனா அதுல நா ரெண்டு வாட்டி பில்டர் அது நா எப்பையுமே அதுல தூசு எல்லா கீழ போயிட்ட உடனேதா நா தண்ணியே புடிப்பே அத புடிச்சி பாத் பாத்திரம் பித்தள பாத்திரம் கழுவுனாலோ இல்ல சமைச்சாலோ அவ்ளோ பளிச்சின்னு இருக்கும் அந்த தண்ணி
அப்டிங்களா தோழி அந்த மாரிதாங் தோழி நானு செய் செய்வே இந்த மாரி
கழுவி பாருங்களா அவ்ளோ சூப்பரா இருக்கும் நம்ம பாத்தரமே கழுவி பாருங்களே பளிச்சின்னு இருக்கும் அந்த மாரி இருக்கும் அது அது இல்லாம துணி துவச்சா அதுக்கு மேல துணி துவச்சாவும் ஏதாச்சும் கர இருந்தா கூட அது போயிடும் அந்த தண்ணி ஆமா ஆமா தோழி அதுக்கப்றோ நா என்ன பண்ணே புடி ச்சி எடுத்துட்டு வந்து பித்தள தவளையிலதா எத்துன்னு வந்து தண்ணி வெப்பே வச்சதுக்கு அப்பறோ எடுத்து த்து ஒரு பாத்தரத்துல எத்து காச்சி ஊத்தி வச்சுப்பே குடிக்கிறதுக்கு காச்சி ஊத்தி க நா நாங்க குடிப்போம் நாங்க எதுவுமே இது பண்ண மாட்டோ குடிப்போ காச்சி அத எடுத்து வச்சிட்டு அதுக்கப்றமா பச ஆறுனதுக்கப்றோ பசங்க எல்லாமே குடிப்பாங்க நாங்களு குடிப்போ ஆமா மழ வந்துச்சுனா எப்டியு ஒரு ரெண்ட் நாளுக்கு தேவையான தண்ணி புடிச்சு வெச்சிருவோ நாங்கோ
இது சரிங் இப்ப வர மழை எல்லா பா்த்தீங்னாவே கொஸ் ச்ச மழைலல்லா நனையாக் கூடாது அப்டின்லா சொல்றாங்க தோ நாங்க அமில மழைலா பொழியும்லா சொல்லுவாங்க தோழி இந்த தொழிற்சாலைகள்லருந்து வெளியேர்ற புகைல்லா வந்ட்டு அந்த நச்சு வாய்ந்த புகைல்லா வந்ட்டு மேல போய் மேகமா சூழ்ந்து செரிங் தோழி அந்து அது வந்துட்டு நமக்கு மழையா வரும்போது நமக்கு சில நோய் தொற்றுகள்ல ஏற்பட்றனால ஃபஸ்ட்டு மழைல வந்து நனை
அதுதா அதுதா சொன்னேல்லைங்ளா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி பிடிக்கும் போத் தா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து நிம்ஷத்துக்கு மேல தண்ணி புடிக்க சொன்ன பாத்தீங்ளா அது டொன்பது செல்லாமே போட்ற சொல்லி வெய்ட் பண்ணி அதுக்கப்பறந்தா ப்ரோ ஆனா வந்து ஒரு ஒரு புக்ஸ்ல படிச்சே இந்த மழ நீர குடிச்சு கிட்னி கல்லு வந்து சரியாவ்துன் சொல்லி சொல்லி படிச்சே ஒரு புக்
ஆமாமாங் தோழி மழை நீர்ல நன்மைகளு இருக் ம் தோழி ஆனா இந்த மாரி நம்ம மனிதர்கள்லா பண்றதுனால சில தீமைகளு இதுல இருக்குங் தோழி அதனால நம்ம எல்லாமே பாத்துட்டுதா பண்ற மாரி இருக்குங் தோழி
அது ஆனா ம் மேக்சிமோ நம்ளுடைய ஆரோ வாட்ருன் சொல்றோ அந்த மாரி வாட்ருங்லா வந்து எவ்ளோ கெமிக்கல்லா எது ஆகுது யூஸ் சுத்தமான தண்ணி ஆனா எடுத்து காச்சி எதுவு எந்த தண்ணியார்ந்தாலு காச்சி குடிக்கிர்து நல்லது
ஆமாங் தோழி கரெட்டு தாங் தோழி
நீ எந்த தண்ணிய வோனா குடிக்லா அது நம்ளுடைய விஷ் இஷ்டோ நம்ளுக்கு எந்த ச சந்தர்ப் ப்புக்கேத்த மாரி குடிக்லா ஆனா வந்து அத காச்சி பில்டர் பண்ணி அது குடிச்சன்னா ஒண்ணுமே ஆவாது நம்ளுக்கு காச்சி குடிக்கணு எந்த நச்சுத்தன்ம இருந்தாலு அதுல செத்து போய்டு
ஆமாங் தோழி இந்த மாரியு நடகுதுங் தோழி அந்த தொழிற்சாலைகல்ல பே நச்சு இதெல்லா வெளியேறனால இதுலயே நமக்கு நோய் எல்லா ஏய் படிக்கணுங் தோழி மழைக்கு மழை ன் நீர் வந்து இயற்கையா கெடைக்குது அதுலயு வந்து நம்ம வந் ட்டு செயற்கைய உண்டாக்கறாங் தோழி இந்த மாரில்லா பண்
செரிங்க தோழி உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷோ தோழி மிகவும் மகிழ்ச்சி திரும்ப தொடர்ந்து பேஸ்லாந் தோழி நன்றி தோழி
நன்றி தோழி